கேக்குதுங்ளா
ஆ கேக்குது சொல்லுங்க
ஆ எப்டி இருக்கீங்க
ம் ஆ நல்லாருக்குற நீங்க எப்டி இருக்கீங்க
ம் நல்லாருக்க நல்லாருக்க சாப்டாச்சுங்களா
ம் சாப்ட்டோ இல்ல லன்ச் இன்னு இனிமேல் தா வீட்ல எல்லாரு எப்டி இருக்காங்க
ஆ வீட்ல இங்க எல்லா நல்லாருக்காங்க அங்க எப்டிருக்காங்க
ஆ எல்லாரு நல்லாருக்காங்க
அப்டிங்களா சேர் செரி என்ன சமையல் என்ன பிளான் லஞ்சுக்கு
லன்ச் எல்லா கால்லயே முடிச்ட்ட மட்டன் தா நான்வெஜ் இன்னைக்கு சண்டே இல்லயா ஏ
அதுதான்னா லன்சுக்குனா மதிய நான்வெஜ் கால்லயே செஞ்சு முடிச்சாச்சா
ஆமா ஆமா சன்டே ஒரு நாள்ள எது ஒரு வேலை செஞ்சுட்டே இருப் ஓ ப்யா
ஓ ஓகே ஓகே நல்ல விஷய தா ஃப்ரீயா இருக்குலான் றதுக்காக
ஆமா அங்க எப்டி
அங்கங்க நா ஒர்க் பண்ணி தங்கியிருக்கோங்க இங்க வெளிய இன்னை சமைக்கலானு பிளான் பண்ணோ நீ ஸ் சமைக்கிற ம்மு வருதா வெளிய போய் சாப்டுறதானு ஒரு ஐடியா இன்னு வரல எதாவது ஒரு பிளான் பண்ணணு
ம் ம் ம் செரி செரி எப்போ எப்போ இ ஏறி கெளம்பி ஊருக்கு போவீங்களா
இல்லங்க எதாவது மூணு நாள் நாலு நாள் எக்சோ கண்டினியூஸா லீவ் வர்றப்ப எதாவது ஃபங்க்ஷன்ஸ் நான் அந்த மாரி மட்டுதா ஒரு நாள் ரெண்டு நாள் போயிட்டு வந்தா அது ஒரு அளச்சலா தெரியு
ம்
பேக்ரவுண்ட் நாயிஸ்சு எதோ கேக்குது ஆகுனு நெனைக்குறே உங்களுக்கு நெறைய
ஆமா ஒரு கால் ஒண்ணு கால் ஒண்ணு வந்துருச்சு அவ்ளோ
சேரிங்க சேரிங்க
ஓகே ஓகே அது கட் ஆயிடுச்சு
ஓகே ஓகேங்க ஓகேங்க நீங்க ஒர்க் பண்றீங்களா இல்ல ஹவுஸ் ஒய்ஃப் தானுங்களா
இல்ல ஹவுஸ் ஒயஃப் தா ஒர்க் ஃப்ரம் ஹோம்மா தேடிட்டு இருக்கே இன்னு எதுவு கெடைக்கல செரியா
கெடைக்கு கெடைக்கு தேடுங்க படிச்சது ரிலேட்டடா தேடி பாருங்க நெறைய இருக்குல இப்பெல்லா ஒரு க்காலே என்ன ஒர்க் ஃப்ரம் ஹோமா கெடைக்கறன்னா கொஞ்சோ கஷ்டோ ஆ ம்
ஆமாம் ஒர்க் இருக்கு ப பேபி இருக்கா சோ அதனால ஒர்க் ஃப்ரம் ஹோம் தா பாக்க முடியு ஃப்ரம் ஆபீஸ் ல்லா நெறிய இருக்கு ஆனா இப்பதைக்கு போக முடியாதே
ஆமா ஆமாங்க ஒர்க் ஃப்ரம் ஆபீஸு ஓகே ஓகே இப்பதைக்கு தேடி பாருங்க எதாவது ஒன்னு கெடைக்கு நல்லதா கெடைக்கு
இதுதா எல்லாரு சொல்றாய்ங்க எங்க நானு தேடிட்டு தா இருக்கே எந்த ஒரு வாய்ப் பு கெடைக்குற மாதிரி தெரியல
கெடைக்குங்க பாசிட்டிவா இருங்க பாசிட்டிவ் தான வாழ்க்க எல்லாமே பாஸ் டிவா நல்லாதா நடக்கு நெனப்போ அது நடக்கிறது நடக்கு கண்டிப்பா கெடைக்கு சர்ச் பண்ணுங்க நெறைய தேடுங்க எதாவது ஒண்ணு நமக்கு ஏத்த மாரி அமையு ம்
ம் அப்பறோ எப்டி ஆடி மாசமாவது ஊருக்கு போவீங்களா
ஆடி மாச ல்லா போ மாட்டேங்க இரு நா தா சொல்றேல இந்த
திருவிழா இல்லையா
இருக்கு திருவிழா டைம்ல லாஸ்ட்ல வரு எங்களுக்கு வந்து இப்ப குலதெய்வ திருவிழாக்கு மட்டு தா போவே அது டிசம்பர் கிட்ட வரு அது எதோ ஒரு ம் அப்ப மட்டு தா ஊருக்கு போவே மத்தபடினா அந்த தீபாவளி பொங்கல் இந்த மாரி ஃபங்க்ஷன்ல இந்த மாரி ஃபெஸ் டிவல் இல்லனா அதாவது வீட்ல எதாவது ஃபங்க்ஷன்ஸ் வந்தா மட்டு தா போறது இல்ல டூ டு த்ரீ டேஸ் கண்டினியூஸா லீவ் வந்தா மட்டுதா போவேங்க
ஓகே ஓகே ரொம்ப லாங் போல நீங்க போறது போயிட்டு வர்றதுக்கு டிஸ்டன்ஸ்சு
கொஞ்சம் ஆ கொஞ்ச டிஸ்டன்ஸுங்க என்ன சமையல் பண்ணிருக்கீங்க மதியத்துக்கு
ம் மதியத்துக்கு மட்டன் தா
சூப்பருங்க நாங்கல்லா வெளிய தங்கிட்டு வீட்டு சாப்பாடே எப் எப்படா சாப்புடுவோன்ற மனநிலை ஆயிப் போச்சி
ம் கஷ்ட்டொந்தா என்ன பண்றது
ஆமாங்க நடியெல்லாம் இப்ப பாத்தீங்கன்னா ஹோட்டல்ல எல்லா நாங்கல்லா சாப்ட்டு வையிரு எ சரியில்லாம் போய்டுது சாப்பாடு ஒரே மாரி இருக்கு இப்பல்லா கூட்லோ எல்லா ஹோட்டல்ஸு நல்லா இருக்கு நல்லா இருக்கற ஹோட்டல்லையுமே ஒரு நாள் சாப்பல்லா ரெண்டு நாள் சாப்பல்லா மூனாவது நாள் சாப்பல்லா நாலாவது நாள் அஞ்சாவது நாள் போகும்போது அது கஷ்டமாயிடுது இல்லங்க அது ஒரே டேஸ்ட்டு ஒரே சாப் பாடு அது இல்லாம அ என்னதா ஹோட்டல்ல நல்ல சாப்பாடு போட்டாலு அவங்க எந்த கலப்படம் இல்லாம அதாவது
ம் அந்த ஒரு விஷ்யோ இருக்குஇருக்கு இல்லையா நம்ம வீட்ல முஸ்டு எந்த ஒரு கெமிக்கல்ஸ்ஸு இந்த பவுட்ர் எல்லா ஆட் பண்ண மாட்டோம அவங்க டேஸ்ட்டுக்கு நெறைய ஆட் பண்ணிட்டே இருப்பாங்க
கண்டிப்பா ஏனா நம்ம வந்து நம்ம ஹெல்தத்தா பாப்போ நம்ம வீட்டு உள்ளவங்க நெனப்போ அந்த குக் கலர் இந்த மாதிரி அதனால இப்ப பண்றதுமே இப்ப சிக்கன் வருவல் பண்றம்னா ஃப்ரெஷ்ஷா பண்ணுவோ புது சிக்கன வாங்கி காய்கறி எல்லா நல்ல அவங்க அப்டிதா போடுவாங்கன்றது நம்ப நம்பிக் இல் இல்லங்க நம்ம போய் சாப்புட்லா
ம் கரெக்டு தா ம் என்ன பண்றது சுட்டுவேஷன் அது மாதிரி அமைஞ்சிருச்சி
அதுதா வெளியே தங்கிய பாடிப்பா வேலை பாக்குற பாதி பேச்சுலர்ஸ் பசங்களுக்கு இதா பெரிய சாபமா இருக்கு
ம் முக்காவாசி பேர் லைஃப் அப்டிதா போயிட்டு இருக்கு
ஆமா ஆமாங்க ஆமாங்க
பிறகுதா வீட்லே வந்து சாப்புற்றாங்க
கண்டிப்பா கண்டிப்பா
மாறு மாறு என்னை நீங்களு திங்க் பாசிட்டிவ் பாருங்க எல்லாமே மாறு
மாறணுன்ந்தாங்க மாற இங்க இது மாறாதுங்க என்ன நடந்தாலு இது மட் மாற மாட்டேக்கிது சமைக்க ஆரம்பிக்கணுங்க சமைக்க ஆரம்பிச்சாதா மாற ஏஅதுக்கேத்த மாரி பண்றோ ஒரு நாள் டைம் இருக்கு ஒரு நாள் வந்து டைம் ஒத்து வர மாட்டேன்துங்க
ஆமா அது ரெகுலரா கொஞ்ச நம்ளே எழுந்து சமைச்சிட்டு கொஞ்சம் சாப்பன்ணுன்னா கஷ்டமா இருக்கு இதே ஒரு நாலஞ்சு பேர் ஃப்ரெண்ட்ஸா இருந்தா அப்டின்னா கொஞ்சோ ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிக்கலா சாப்
ஆமா ஆமா ரெண்டு பேர் தங்கிருப் து நாங்க இருந்தாலு எங்களால கொஞ்சோ மேனேஜ் பண்ண முடிய மாட்டேங்கி எங்க ஆபீஸ் டைமிங்கும் அதுக்கு
ம் ஆமா ஆமா மினிமம் என்ன செய்யலா சின்னதா ஏன்னா ஒரு மேகி அப்டி இப்டி ஏதனா செஞ்சி சாப்பல்லா பெருசா சாப்பாடு கழம்பு அதெல்லா கொஞ்ச கஷ்டந்தா
வேன்னா ஒயிட் ரைஸ் வச்சுட்டு தயர் வாங்கி சாப்டுட்டு வேன்னா நைட்டுக்கு மட்டு எதா கொழம்பு வெச்சிக்கிலா இல்ல தோச மாரி ஊத்தி எதோ சட்னியோ பொடியோ வெச்சு சாப்ட்டுக்கலா பண்ணலா ஆனா எங்கங்க வந்துட்டு அதுக்கடுத்து துணி தொவைக்கிறது இங்க வெளியே இருக்கற மார் தெரியுங்கள உங்க வெளியே தங்கி படிக்கிறவங்களா துணி தொவைக்கிறது அதுக்கடுத் ரூம்ம கூட்றது எல்லா வேலையு நம்மளே நம்ம தா பாத்துக்கணு அதை புல்லாவு பாத்து முடிச்சுட்டு அடுத்தடுத்த உ ஆனா சண்டெலா வந்துட்டா அப்டியே ரெஸ்ட் எடுத்தா நல்லா சாப்ட்டு
ஆமா அத்தாமா நா சண்டே வந்து நீங்க சமச்சி சாப்புடுங்கன் சொல்லலான்னு வந்த ஆனா சண்டே ஒரு நாள்தா லீவ்வு இருக்கு அப்ப போய் எங்க செய்யறது போனா போது போகதா தோணு மனசு
ஆமா ஆமாங்க அந்த மாரிதா போயிட்ருக்கு நீங்க எல்லா காலேஜ்ல ஆசல் இந்த மாரி படிச்சிருக்கீங்ளா இல்ல
இல்ல இல்ல நம்ம எப்பிமே வந்து வீட்ல இருந்து போயித்தா நமக்கு காலேஜ்லா கொஞ்ச கிட்ட கிட்டதா ஆமா
ஆஸ்டல் நல்லா இருக்குங்க போயிருந்தீங்கன்னா அது ஒரு என்ஜாய்மென்டு வீட்ல இருந்து போறது என்னத இருந்தாலு டெய்லி வீட்டுல போயிட்டு அங்க நறைய அனுபவங்கள் கடைக்கு காலேஜ் படிக்கும் போது பாத்தீங்கன்னா ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறது இந் மாரி
இதுவு ஒரு விதமான அனுபவம் தான நீ காலேஜ்ன்னா காலேஜ் ஆஸ்டலு காலேஜ் ஆஸ்டலுக் காலேஜ் அப்டி இருப்பீங்க நாங்க அப்டி இருக்க மாட்டல்ல டெய்லியு பஸ்ல ஏறுவோ டெய்லியும் சில பேர் பார்ப்போ டெய்லி எதாவது நடந்துட்டே இருக்கு அது ஒரு நல்ல லைஃப் தான புசுசு புதுசா பா்த்துட்டே இருப்போ
ஆ நீங்க போய் வீட்ல யாரு வீட்ல ஹாசல் நாங்க டெய்லி ஆஸ்டல் போனாலு போய் நாங்க வெளாட சோ அந்த பசங்களுக்குள்ள இருக்கிற ஒரு அந்த கலாட்டாக்கள் வீட்ல போனீங்கன்னா வீட்ல ஒரு மாரி நம்ம அமைதியா இருப்போ வீட்ல அந்த லிமிட்டட் அளவுலதா இருப்போ அந்தது
அது கொஞ்சோ கொஞ்ச நேரந்தான மத்த டைம் நம்ம வெளிய வந்துட்டோ அப்டின்னா அது கொஞ்ச வேற மாரி இருக்குல டெ்லியும் புது புது ஆளுங்களா பாக்கல ஒரே ஆளுங்ளா
அது ரைட்டு தா எங்கேயா அது அப்டிதா ஒரே ஆளுங்கள பாக்கணு ஆனா அங்க ஹாசுல்குள் நடக்கற குட்டி கஃகுட்டி கலாட்டாக்கள் ச படைகள் அந்த மாரிதா நல்லா இருக்கு இப்ப வெளிய போறது படத்துக்கு போற இருக்க பசங்கள் நைட்டு ஃபுல்லா தூங்கா உக்காந்து அரட்ட அடிச் ஆ ஒரு பர்த்டேனா நைட் எல்லாருமே பன்னெண்டு மணி வரைக்கு முளிச்சு உட்காந்து சண்ட போட்டு கேக் வெட்டி தண்ணிய மேல ஊத்தி கலாட்டா பண்ணிட் இருக்கிறது இந்த மாரிலா இருக்குல அதல்லா அங்க இருக்கும் போதுதா வரு இப்ப வீட்ல ம் ஆமா கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க
கண்டிப்பா அதுல வந்து உங்களுடைய லைஃப்ல நம் பாத்தீங்க அப்டின்னா ஓகேவா இருக்கு இதுல கொஞ்ச சில டைம் பேரண்ட்ஸ் மிஸ் பண்ற மார் இருக் இப்ப அந்த டைம் இருக்காது என்னதா கொஞ்ச சண்டப் போட்டாலு ஓகே ரெண்டு மண் நேரந்தான போ அப்டின் சொல்ட்டு நம் வீட்டர்ல வந்து கொஞ்ச நேர படிப்ப அப்பற சாப்டு தூங்கிருவ திருப்பி காலையில எழுந்து காலேஜ் போட தான போறோ திடிப்பி ஈவினிங் வரு அவ்ளோதான ம் ம்
ஆமாங்க என்ன தா இங்க வெளிய தங்கி படிக்கினாலே மேக்சிமம் அம்மா சமையல் வீட்ல உள்ளவங்ள தா கொஞ்ச மிஸ் பண்ணுவோ ஆனப்ப
அ அச்சு புச்சின்னு போய் அடிச்சு புடிச்சுக்குன்னு போறது ஒரு இது ஆக தோ தான இக்கு ஹாஸ் டல் அஞ்சு நிம்ஷத்துல போறது எப்டி இருக்கு அச்புச்சுன்னு ஓட்றா பஸ்ஸ புடிகணு திருப்பி அச்சு ச்சுன்னு ஓடியா பஸ் புடிக்கனு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லைஃப் இருக்கு இல்லையா
கண்டிப்பா கண்டிப்பாங்க
காலேஜ் முடிச்சது ஹாஸ்டல் தானா பொறுமையா போயிக்லா அப்டின் இருக்கோ அய்யய்யோ டைம் ஆச்சு பஸ்ஸ புடி டா
நீங்க டைம் ஆயிடுச்சு பஸ்ஸ புடீங்க நாங்க எந்திரிக்கிறதே நீங்க காலையில எந்திரிச்சு குளிச்சு நாங்க எந்திரிச்சு பாத்ரூம்ல போய் குளிக்கிறதுக்கு ஆள் இடம் புடிக்கிறதுக்கே பெரிய சண்டையா இருக்கு எல்லாரு ஒரே டைம்ல தா எந்திரிப்பாங்கே அங்க போய் குளிச்சு கெளம்பி சாப்ட அப்ப தா ஓடணு சாப்ட போனா அங்க மெஸ்ல நம்ம மாரி வீட்ல ஒரு தட்ல டக்குன்னு வாங்க முடியாதுல மெஸ் அங்கபோய் வரிசையில வாங்கி அதுக்கடுத்து சாப்புட்டு அங்க வர எல்லா பக்கம் நீங்க சொன்ன மாரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் இருக்கு இப்ப நாங்க ஊருக்கு போறோமா ஏதோ ஒரு ரெண்டு நாள் போறோம்னா அன்னகி போற ஒரு ஆர்வ இருக்குல அன்னக்கி சண்ட சன்ச்சர போட்டுட்டு அப்டி போவோ நீங்க டெய்லி வீட்டுக்கு போற அந்த ஒரு இது இருக்காது எல்லா பக்கமு நீங்க சொன்ன து மாரி பாஸ்டிவ் இருக்கு
நெகட்டிவ் மார் இருக்கு லைஃப் ஆப் லைஃப்னாலே அப்டிதான எல்லார்
அதது அந்தந்த இதுல ஒரு சந்தோஷ இருக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலா
நா ப்பே ம் எப்டி உங்க ஊர்லல்லா திருவிழா ல்லா ரொம்ப விசேஷமா நடக்குமா
ஆ ஆமாங்க திருவிழா நடக்கு அந்தா அந்த அது டைமிங் கரெக்டா எனக்கு மாசங்கல்லா ஞாபகோ இல்ல நா பெருசா திருழால்லா போனாலு எப்பயாவது தா போவே காலேஜ் படிக்கிறப்ப பெருசா போனதுல்ல எனக்கு அதுல இன்ரெஸ்ட் பெருசா இல்ல நடக்கு நடக்கும் போது இந்த காப்பு கட்டி ஊர விட்டு போகக்கூடாது அந்த மாரியான விஷ் சாப்டபுடாது இந்த மொளப்பாரிக்கி எல்லாமே வச்சு நடத்துவாங்க நா தா எங்க குலதெய்வ கோவில்ல திருவிழா நடக்கு கும்பாபிஷேக நடக்கு அந்த டைம்ல மட்டு போயிபே அங்க போகலேனா எங்க வீட்ல திட்டுவாங்கனு சொல்லிட்டு அங்க கூட போனனா அது ரெண்டு மூணு நாள் போவேங்க விசேஷமாப்போ கடைகள் எல்லா போட்டு எல்லாரு அந்தந்தப அந்தந்த அந்த அ அந்த மா எல்லாருமே நம்ம வீட்ல உள்ளவங்க மட்டு இல்லாம சுத்தி அந்த அந்த கோயிலுக்கு வந்து குலதெய்வ வந்து நெறையா பேர் குலதெய்வமா இருக்காங்க எங் வெளியூர்ல இருந்துல்லா வருவாங்க எல்லாமே புது மொக ஆளுங்களா இருப்பாங்க எல்லா சேந்து அன்னதானோ போட் சாப்டு அந்தது நல்லா இருக் அந்த மாரி போய்ட்டு அதுதா அதுதா ஜாலியா போனோமா எல்லாரையு ஏதாவது கலாய்ச்சி இருந்தமா சாப்டோமா அப்டிய அங்க ஒரு அப்டியே ஜாலியா சுத்திட்டு ஆனா அது ஒரு நல்லா இருக்கு ஒரு நாள் புதுசா நெறையா பேர பாக்குறப்ப ஊர் திருவிழா எங்குட்டு சுத்தி பாத்தாலு எப்டி பாத்தாலு நம்ம ஆளுங்கதா இரு பாங்கே திருப்பி அதனால அதுல பெருசா இன்ரஸ்ட் இல்ல ஆனா போட்டி எல்லா நடத்துவாங்க சின்ன பசங்க பெரியவங்களுக்கு எல்லா போட்டி ஒருத்தர் டைம்ல பாத்தீங்களா அது பண்ணுவாங்க சின்ன பசங்களுக்கு போட்டி பெரியவங்களுக்கு அந்த கோல போட்டி இது மாரி
அது நல்லா இருக்கு பொங்கல் திருவிழானா நல்லா இருக்கு ம் ம் எங்க ஊர்ல சைட்லா பொங்கல் டைம் மட்டந்தா அந்த போட்டிகல்லா அதிகமா நடக்கு பட் ஆடி மாசோ வந்து கொஞ்ச விசேஷ மா பண்ணுவாங்க கூழ்வார்த்து திருவிழா ஒரு ஒரு நாலு நாள் நடக்கு
ஆமா ஓகே ஓகே பரவாயில்லங்க அங்கெல்லா எப்டி கடையெல்லா போட்டு பெருசா நடக்குங்களா திருவ்ழா
ஆ இது வந்து ஆகா கூழ்வார்த்து திருவிழா வந்து ஊருக்குள்ள தான நடக்கு சோ பெருசா கடலா இருக்காது சாமி கோவிலுக்கு போறது வர்றது திருவிழா தேர் வரும் போது கூழ் ஊத்துறது இப்டிதா நடக்கு ஏனா நால் நாள் போயிட்டு இருக்கு அந்த திருவிழா ம் கும்பாபிஷேகோனா மட்டு பண்ணுவாங்க கடங்க எல்லா வெளியில இருந்து வந்து போடுவாங்க மத் மத்தபடி வந்து நார்மலா தா போயிட்டு இருக்கு
ஓ ஓகே ஓகே இங்கிட்டெல்லா அந்த தூர் திருவிழானால நீங்க சொல்ற மாரிதா பெருசா நடக்குதாலிங் கோயில் கும்பாபிஷயத்துல வந்து பெருசா நடக்கு நல்லா க்ராண்டா எல்லாருமே வந் ஆமாங்க அந்த அந்த கோயிலுக்கு பாத்திய பட்டவங்கன்னு இருப்பாங்க அவங்க எல்லாருமே எல்லாமே அவங்க ஃபேமிலியோட நெறையா பேர் வருவாங்க பொங்கல் வச்சு அ அப்டியே ஒவ்வொருத்தவங்களு வந்து ஒவ்வொரு வீட்ல இருந்து பொங்கல் வெப்பாங்க வச்சு சாமி கும்ட்டு அது நல்லா இருக்கு ஆ இத விட அது நல்லா இருக்கு கொஞ்சோ புதுசா நெறையா பேர பாப்போ நல்லா போகு ம்
பழகலா பேசலா
கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க ஏனா இதுலா எப்டினாலு நம்ம உள்ள உள்ளூர் காரங்களா தா இருப்பாங்க அங்க வந்து எல்லாமே நெறையா வெளியூர் காரங்க தா இருப்பாங்க இப்ப நம்ம ஒரே ஊரா இருந்தாலு எல்லாருக்கு அது குலதெய்வ கோயிலா இருக்காது ஒரு கொஞ்ச பேருக்கு மட்டுந்தா குலதெய்வங்கோயிலா இருக்கு ஒரு ஃபேமிலிக்கு மட்டுந்தா குலதெய்வங்கோயிலா இருக் அப்ப அங்க வர எல்லாருமே சு ன்ன புது முகமா இருப்பாங்க புதுசா பழகலா புதுசா நண்பர்கள் கெடப் பாங்க நெறைய அவுங்களோட சேந்துப்ப சாப்பாட்னா நம்மளுக்குள்ளேயே தா பரிமாறுவாங்க அதா நம்மாளுங்க அப்ப ரெண்டு பேரோட சேந்து பரிமாறும் போது அவுங்களோட பேசிக்கிட்டே பரிமார்றது
நல்லாருக்கு அது ஒரு புதுவிதமான அனுபவமா இருக்கு
கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க
ம் ம் நாங்க இது குல தெய்வ கோயிலு போனோ அங்க எப்பமே கடைங்கள்லா எப்பமே இருக்கு எப்பயு குலதெய்வ கோயிலல்லா அங்க ஸ்பெஷல் தானே அவுங்க கடை எப்பமே இருந்துட்டுதா இருக்கு எல்லா நாளுமே எப்டியு வருஷத்துக்கு ஒரு ரெண்டு மூணு தடவ போயிடுவோ கல்யாண் நாள் அப்டி போவாங்க பொறந்த நாள் போவாங்க ஒரு நல்ல நாள் ஏதாவது ஒண்ணு செய்றோ னா குலதெய்வ கோயிலு போவாங்க நாங்க போயிட்டு ஒரு பொங்கல் வச்சிட்டு வரதுனாலே ஒரு சந்தோஷ தா சும்மா போயிட்டு ஒரு பொங்கல் வெப்போ அவ்ளோதா இருந்தாலு ஒரு சந்தோஷமான ஒரு இதுவா இருக்கு
கண்டிப்பா கண்டிப்பா